ஹலோ
ஹலோ வணக்கம்
ஆ சொல்லு
எப்டி இருக்கீங்க
ஆ
ஆமா உங்க அண்ண காலேஜு போமாட்டானா சுத்தின்னு இருக்கா
அடுத்த மாசோ
அடுத்த மாசோ அடுத்த மாசோ என்ன ஹாஸ்டல்லா வீட்ல இருந்து போவானா
ஆ
ஹாஸ்டல்லா வீட்ல இருந்து போவானா
வீட்ல அம்மா தெர்ல எனக்கு
தெரியாமலா சொல்ல கூடாது என்ன
அடுச்சனா உன்ன எனக்கு தெர்ல கன்ஃபார்மா
ஆ செரி
ஆ
ஸ் மார்னிங் நீ ஸ்கூலுக்கு எப்டி போவ
பஸ்ல தா
ஏய்
பஸ்ல தா போவ
செவன் தேர்ட்டிக்கு பஸ் எதுனா நீ உட்டுருக்கியா
அதுக்கப்றோம் பஸ்சே வரலையா
எயிட் ஓ க்ளாக் பஸ்க்கா போவ
செவன் தேர்ட்டிக்கு இங்கருந்து கெளம்பி பாகல்மேடு எயிட் ஓ கிளாக் போவ
சேர் ரம்மப எனிக்குன்னா மீட் பண்லாமா
ஆ ஆ
எப்ப
ஏ அவுங்க கத்தறது இது வரைக்கு கேக்குது
எப்ப மீ
நீக்கதா சொல்லனு
எப்ப மீட் பண்லா
எப்ப நா எப்பயாச்சு சொல்ற
ஆ ஓகே
ஆ
இதே நம்பர்க்கு ஃபோன் போடு
ஆ
ம்
பண்ணாலு ஓகேவா
ஓகே ஓகே
ஆ ம்ஹூம் நீ எப்டி போற?
பஸ்ல செவன் ஓ க்ளாக் பஸ்ல
செவன் ஓ க்ளாக் போவியா? செவன் ஓ க்ளாக்கா? எத்தன மணிக்கு போவ ஸ்கூல்க்கு
பாகல்மேட்டுல போயிட்டு ஒரு பஸ்ஸு விட்டு பின்னாடி ஒரு பஸ்ஸுக் போவோ நாங்க நாலு பேரு
வேணுனே விட்ருவீங்களா
ஆமா
அதனால
ரொம்ப சீக்கிரமா போயிரோ அதா ஒரு செவன் தேர்ட்டிக்கு பாகல்மேட்ல இருந்து கெளம்பி
ஆ எயிட் ஓ க்ளாக் என்க்கு ஒண்ணு வரு
ம்
எயிட் ஓ க்ளாக் வரு
ம்
அது கூட்டமா இருக்கு அதனால எயிட் தேட்டிக்கு வரு எயிட் தேட்டிக்கு வந்தா நயன் டென்க்குதா நா போவ அங்க அங்க போனாலு ஸ்கூல்க் இல்ல இல்ல தின்னனூருக்கு
ஓ
அங்க போயிட்டு அதுக்கப்றோ நயன் டென்க்கு விடுவாங்ளா
அலோவ்டா ஸ்கூல்ல லேட்டா வந்தா
இல்ல அவுங்க வந்து கீழ கிரௌண்ட்ல இருந்தாங்க அதனால நானு அப்டியே போயிட்ட அவுங்க ஸ்கூல் கிட்ட நிறுத்தமாட்டாங்க அங்க அங்க போய் நிறுத்திருவாங்க பஸ் ஸ்டாண்ட்ல
கத்தனு நீ எழுந்து அங்கிள் நிறுத்துங்க நிறுத்துங்க
நிறுத்த மாட்டாங்க ஸ்டாப் இல்லன்னுவாங்க
ஸ்கூல்தான
ஸ்கூல் கு இது பசங்க வருவாங்க அப்ப கத்துவாங்க ஒரு பொண்ணு கேட்டுச்சு நிறுத்தல அதோட ரெண்டு பேர் நடந்து வந்தோ
இப்ப கூட இங்க லாஸ்ட் டே அப்ப வியாழக்கெழமையா
என்னக்கி
வியாழக்கெழம
எப் ஆ
ஆ ஈவ்னிங் வந்து ஃபை ஓ க்ளாக் பஸ்கு வந்த
ஆ
டக்கு டக்குன்னு பிரேக் போட்றாங்க
ஆ
ரம்ப ஸ்டாப்பிங் அப்ப கேட்ட அங்குள் பொறுமையா போங்கலே ஏ சடன் ப்ரேக்லா போட்றீங்க அப்டின்னா பொறிமையா தா போறே அப் அப்டின்றாங்க நெக்லா
நீ நெக்கல கேட்டா அவங்களு நெக்லாதா சொல்வாங்க
பொறுமையா போங்க அங்குள் ஏ அங்குள் சடன் பிரேக்ல போட்றீங்கோ அப்டின்னா அவங் கேக்கறாங்கோ சொல்றாங்க கண்டைட்டரு கண்டைட்டர் சொல்றாரு பொறுமையாதா போறோ பொறுமையாதா போறோ நாங்க இன்னியூ எவ்ளோ பொறுமையா போ முடியு அப்டின்னு
மூணு நா
கிளாஸ்ஸு கிளம்ஷ்டியா
ம் ஏதே முட்ச்சு வெச்சிருக்க எழுதி போடும் போது எழுதவே மாட்ட
அடிக் மாட்டாங்களா
ஏ அடிக்கறாங்க அத்த நாள் எழுதின்னு போயிடுவ
ஓ
இல்லன்னா திட்டுவாங்க அவ்ளோதா
ம் திட்டு வாங்கின போச்சு
ஸ்ரீஷா தெரியுமா
ஆ
எப்டி
செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல எங்க ஸ்கூல்தா என்ன மாட்டில்லாவுட்டா அவ
செகண்ட் ஸ்டாண்டர்ட்லியா
ஆமா கிளாஸ் ஒரே கிளாஸ் என்னன்னா மிஸ்சு எழுதி போட்ருந்தாங்க டக்குனு அழிச்சுட்டாங்க நா இல்ல மிஸ்சு அவங்க பேர் சொல்லி தில்ல நவ் திவ்யா நா இந்த திவ்யா மிஸ்சு இல்லே ஆமா திவ்யா மிஸ்சு அப்டின்னா இது இன்னா பண்சுங்க மிஸ் உங்கள பேர் வெச்சு கூப்புட்றா அப்டின்னு சிவானியூ ஸ்ரீஜாவு மாட்டி வுட்டாங்க மிஸ் எத்துனூ போயி காம்சு நாம அன்னைக்கு திட் கூப்டு காஞ்சனா மேம் கண்ணத்த புட்ச்சி திருவுனாங்க
சிவானி அப்பக்கூட ஜாலியா இருக்க மாட்டால்ல உங் கூட
இல்ல அவ வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டு் ஃபிப்த்ல வந்து விஜி கூட பெஸ்ட்டா இருப்பா செகண்ட்ல வந்து பீட்சா எய்த்துல எய்த்துல வந்து மித்துனா செவன்துலயு மித்துனா
ம்
இப்ப வந்து நைன்த்துல ரத்தனப் பிரியா ஹேமஸ்ரீ அப்டி
நீல்ல
நாலா அவ்ளே க்ளோஸா யாருக்கிட்டயு இருக்க மாட்ட
பரவா அப் அவங்ககிட்ட ஜாலியா பேச மாட்டாளா ஸ்ரீஷா அப்போ ஃப்ரெண்டா இருக்க மாட்டாளா
அதெல்லா தெர்ல மறந்துட்ட சின்ன வயசுல இப்ப ஓகேன் நெனைக்கிறே போய் பேசனா பேசுவா ஏன்னா ஒரு மெச்சூர்டு வந்துருக்குல்ல
ம் அவுங்க அக்கா
யாரு அக்கா ஸ்டீஜாவோட அக்காவா
ஆ
அந்த அக்கா ஃபங்க்ஷன் அப்ப பாத்தே எனக் மத்தபடி தெரியாது அந்த அக்காவ உனுக் தெரிமா
அ பேசிர்க்காங்க
எந்த ஸ்கூலு
அவங்களு க்ளாரட்தா
எத்தனாவது இப்ப
ட்வெல்த்து
ஓ
ம் ஹலோ
ம்
ஆ சொல்லு
தூக்க வர்து தூங்கணு
இப்ப தூங்கி எப்ப எழுந்துப்ப
ஃபை ஃபாட்டி எய் ஃபாடி நைன் அந்மாரி
டி எய்ட்டா
ஆ
ஆ
நீ எத்தன மணிக்கு எழுந்துப்ப
சவன்
சவன் ஓ க்ளாக் எழுந்து ஓ
ம் யம்மா ஆம் அவுங்க அக்கா கிட்ட பேசுன்தே இல்லயா நீ
ம் உ அந்த அக்காவ பாக்கவே டெரர்ரா இருப்பாங்க
அந்த அக்காவு பேசுன்தில்லயா
ம் யார்மே
அவ்ங்ளுக் அவ்ங்களுக்கு உன்ன தெரியாதா
தெரியாது
உனக்கு
எனக்கு தெரியு
அவ்ங்கோ அவ்ங்களுக்கு பெரிய முடி இருக்குமே அவுங்கதான தம்பியா
தம்பி இல்லியா
இல்ல
ஒரு அக்கா மட்டு
ஆமா
ஓம் தெரியாத் அ ரிலேட்டிவ்ஸ் தான
ஆ
ரிலேட்டிவ்ஸ்தன
அஜ்ஜென் நா வோ
அம்மா
எப்டி
கௌதமில
ஆ
அவ் அவ்ங்க மம்மியோட அண்ணாவோ தம்பியோ
உனக் எப்டி தெரியு
எனக் தெரிலேன்னா அம்மா சொல்லுமே ஃபங்க்ஷனுக் போன அதுக்குதா
எப்போ
ஸ்டீஜா ஃபங்ஷன்
எப்போ
அத்தா சுண்ணிலுக்கோ யாருக்கோ காது குத்துனாங்ளே குட்டி அர்னிக்கோ யாரோ மண்டபத்துல அப்ப மதியான போய்ட்டு வந்தோ மத்யான வச்சாங்க நைட்டு வெக்கல மத்யான வச்சாங்க
அவ்ங்க வீட்டாண்டயா
ம் வீட்டுக்கு மேல
ஓ எய்த் படிக்கும்புதா
எய்த செவன்த்து படிக் சொல்லி எப்யோ சின்ன வயசுல தா ரொம்ப சின்ன வயசுல இல் ஆனா சவன்த்துல
ஆ
இன்னு எவள் நேரோ
சேரி
ஒக்கே
ஆ
பாய்